வணக்
ஆ வணக்கம் தோழரே சொல்லுங்க நலமா இருக்கே நீங்க நலமா இருக்கீங்ளா
எல்லா நல்லா நல்லாருக்கோ நல்லாருக்குறோ நலமா இருக்குறோ
சொல்லுங்க தோழரே அந்த காய்கறி வியாபார பண்ணீங்க ச பண்றத பத்தி பேசிட்டுருந்தோ நீங்க அத அது மாதிரி எதுவ் வியாபாரம் பண்ணிருக்கீங்ளா உங்களுக் எதாவ் அனுபவோ இருக்கா
பண்ணிருக்க அது பண்ணிருக்க அந்த மா ந்த டயத்துல தா பண்ணணு நானு பண்ணணு அந்த கொரோனா டையத் த்துலதா பண்ணணு அப்பொழுது பா அந்த டயத்துல நல்ல வரவேற்பு இங்க ஒரு மாசோ நல்ல வரவேற்பு ஏனா அந்த காலகட்டத்துல வந்து பஸ்சு எதுவ்மே ஓ பொது போக்குவரத்துல்லா கொஞ்சொ நிறுத்திருந்தாங்க மக்கள் அதிகோ கூடக் கூடாதுன்னு சொல்ட்டு நிறுத்திருந்தாங்க க அந்த நேரத்துல கொஞ்சொ தெரு தெருவா போய் கொஞ் வியாபாரோ பண்ணோ கொஞ்சொ நல்ல வரவேற்பு இருந்துச்ச ஓரளவு லாபோ தெரிஞ்சிச்சு நம்ப வீட்டுக்கு தேவையான காய்கறி போக நமக்கு எதோ கொஞ்சொ கெடக்கிற மாரி இருந்துச்சு அந்த காசயே அப்டியே ரொ ட்டேன் குட்டேன் பண்ணி அப்டியே ஓடி கிட் இருந்துச்சு அப்றோ நாளடைவுல பொசுக்குன்னு ஒரு ஒரு மாசோ கழிச்சு மறுடியு பஸ்சு வுட ஆரம்பிச்சுட்டாங்க பஸ்சு வுட ஆரம்புச்சோனா அதுவுடைய வியாபாரமெல்லா கொறய ஆரம்பிச்சு சு சன்னமா கொறய ஆரம்பச்சிருச்சு அப்ப நமக்கு ஒன்னு வேஸ்ட்டா ஒரு தெருல போனோம்னா ஒரு நாலு பேர் ரெண்டு பேர் அப்டிதா வாங்குவாங்க ஆ அப் அந்த நேரோ காய்கறி வண்டியு அதிகமா இருந்தது போட்டிகளு அதிகமா இருந்தது இப்பதா ஒரு வண்டி வந்துனு போனுச்சு இப்பதா ஒரு வண்டி வந்துனு போனுச்சும்பாங்க அப்டி ப பாக்கும்போது நாளடைவுல அது நமக்கு டீசலே ஒரு நாளைக்கு ஆயிரூவாய் கிட் டீசலே போடணு அப்பறம்க்கு மேலே வேற செலவு இருக்கு சாப்பாட்டு செலவுல்லா இருக்கு அது ஒன்னு பெருசா அப்புறம் போக போக ஒன்னு கெடைக்கல அதனால அத அத அத அதோட அத நிறுத்தியாச்சு ஆ நீங்க எதுவு அது மாரி பண்ற மாரி ஐடியால இருக்கீங்ளா ஆ
நீங்க என்ன ரேட்டுக்கு அங்க வாங்குனீங்க எங்க போய் காய்கறிகள்லா எடுத்துட்டு வந்தீங் க என்ன இது லாபோ வச்சு வித்தீங்க
அது ஒரு மார்க்கெட்ல போயி்ட்டு ரொம்ப தூரத்துல அது ஒரு முப்பது நாப்பது கிலோமீட்டர் அந்தண்ட போகனு ஒரு அம்பது கிலோமீட்டர் அந்தண்ட போணு அந்த மாரி ஒருத்தடவ மொத்த மார்க்கெட் மொத்த வெலைக்கு அங்கே காய்கறி வியாபாரோ மொத் த வெலைக்கு அங்கே அங்கேருந்து வாங்கிட்டு வர்றது அது வெல வந்து அன்னாடிக்கு உள்ள ஒ ஆன ஒ ஒரே வெலையா இருக்காது இன்று ஒரு வெல நாளை ஒரு வெலை அப்டிதா இருக்கு அ நம்ப அத வாங்கிட்டு வந்து அங்கேருந்து ஒ எப்டி இருந்தாலு டீசலயே அதுக்கே ஒரு ஆயிரூவா போடுற மாரி இருக்கு அந்த மா போ வாங்கிட்டு வர்றதுக்கு அ ஒரு வண்டி ஒரு ஐயா பத்தாயிரம் ரூவாய்க்கு வாங்கனமுன்னா வுன்னோ ஒரு ஐயாய ரூவா கெடைக்கிற மாரி உள்ள சரக்கு வாங்கிட்டு வருவோ அ அந்த மாரி ஏவாரம் பண்ணுது அந்த மாரி இங்க லோக்கல்ல தட்டுப்படுற சமான இங்க வாங்கிக்கிறது ஆ கொஞ்சொ கொஞ்சொ வெல வித்தியாசொ இருக்கு நால் ரூபா அஞ்சு ரூபா பத் பத்து ருவா இது இந்த மாரிலா வி வித்தியாசோ இருக்கு அ இங்க லோக்கல்ல வாங்கி அப்பறோ ஏவாரம் பண்ணது ம் ம் ம் கை ஒதுங்கறது ஒன்னு பெருசா ஒன்னு கெடச்சுடாது ஓரளவு வண்ணு கடையா போட்டு ஒக்காந்துருந்தோம்னா வெங்காயத்துலேல்லா லாபொ இருக்கு வெங்காயோ உருளக்கெழங்கு இந்த மாரிலேல்லா தக்காளி எல்லா அன்னன்னக்கி ஒரு ரேட்டு ஒரு நாளக்கி ஒரு ரேட்டு ஓடு ம் எப்டி இருந்தாலு ஒரு பெட்டிக்கி ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ அந்த மாரி அடிப்படு பாக்கி நம்ம கணக் பண்ணிதா அந்த ஏவாரத்த பாக்கணு அதுகல ம்
இப்ப வந்து நீங்க அங்க எடுத்தேன்னு சொன்னீங்க இல்லயா ஒரு மார்க் கெட்ல வந்து மொத்தமா எடுத்தேன் சொன்னீங்கள்ள அது வந்து அங்க மூட்ட கணக்கா இல்ல பெட்டி கணக்கா ஆ இல்ல வேற என்னன்ன அங்க பொருட்கள்லா எடுத்தீங்க
பொருள் எல்லா காய்கறியு எல்லாமே எடுத்துறுவோ அங்க இப்ப மாங்கா எடுத்தீங்கன்னா மாங்கா வந்து சில்லரேல ஒரு ஒரு வெல வைப்பாங்க மூட்டயா எடுத் தீங்கன்னா அம்பது கிலோ அறுவது கிலோ எழுவது கிலோ ஒரு மூட்டைக்கி எவ்வளவு இருக்கோ அப்டியே எடைய வச்சுட்டு ஒரு அப்டி வாங்க குடுப்பாங்க அ அங்க ரேட்டினுடைய வ வ ஒரு மொத்த வெலக்கே பாக்க போனா பன்னண்டு ரூபா இல்ல பதிமூணு ரூபா அந்த மாரி வரு இங்க இங்க உள்ள மார்க்கெட்டு இங்க ஏபாரிக் குடுக்கறது நாங்க இருக் கறது ஏரியா லவல்ல இருவது ரூவாய்கு குடுப்பாங்க ஏவாரிங்க அத வாங்கிட்டு போய் கடேல சில்ற ஏவாரத்துக்கு இருவத்தஞ்சு ரூபா இருவத்த நாலு ரூபா இருவத்தி ரெண்டு ரூபா அப்டி ஏரியாக் தகுந்த மாரி விப்பாங்க ம் நாங்க ஒண்ணு பெருசா அதிகமான லாபத்துலயே விக்கல அதுனால நெறைய பேர் எங்கள்ட்ட இந்த ஊருக்கா போட்றதுக்கே மாங்கா நெறைய பேரு பத்து கிலோ இருவது கிலோன்னு வாங்கிருவாங்க ஆமா ரெண்டு மூட்ட எடுப்போ ஆ அந்த மாரி ஏவாரோ பண்ணுவோ ம் மொத்த ஏவாரத்துக்கு தா எடுத்துட்டு வந்து இது மாரி அதிக லாபத்துல இல்லேனாலு ம மக்கள அந்த மாரி கவர பண்ணி வச்சிருந்தோ அந்த ஓ போக போக அது நாளடைவுல அந்த பஸ்ஸு போக்குவரத்து உட்டதுனால அது கொஞ்சோ ஏவாரோ டக்குனு கொறய ஆரம்பிச்சுருச்சு மக்கள் வாங்கறது கண்டது கொஞ்சொ கொஞ்சொ கொறச்சுகிட்டாங்க ம் அப்பொழுதுகெலா மூணு கிலோ நாலு கிலோலலாலா வச்சு விக்கிறதுகில்ல அர கிலோ குடுங்க கா கிலோ குடுங்க அப்டின்தா கேபாங்க ம் நீங்க அந்த மாரி எது ஐடியால இருக்கீங்ளா
இல்ல அதுதா எனக்கு இப்போ வந்து வெங்காயோ ஆ உருளகெழங்கு மாங்கா தக்காளி இத மட்டு வச்சு ஒரு வியாபாரம் பண்லா அப்டினு ஒரு ஐடியால இருக்கே
அது செய்யலா அது செய்யலா ம்
ஏனா மாங்காங்குறது இப்பண்ண இந்த சீசன் வந்து மாங்கா சீசன் தா ஆ மாங்கா நெறய வெளய கூடியது
ஆ ஆ
அதுனால அத நம்ப என்ன பண்ணணுனா மூட்ட மூட்டயா நம்ப மொத்த வியாபாரிகள் டம் இந்த தோட்டம்லா வச் வச்ருகாங்கல்லயா அவுங்ககிட்ட நேரடியா போயி நம்ப வாங்கிகிட்டு அவ்ங்க நம்ப வந்து ஒரு வணிகர்ட வாங்கறத விட இந்த தோட்டங்கள் வச்சிருக அவ்ங்கள் நேரடியா போய் வாங்னோம்னா அந்த இடை கமிஷன்ங்றத நம்ப கொறச்சிகிட்டு நம்ம நேரடியாவே வாங்கிற்லா இன்னு கம்மியான வெலக்கு வாங்லா அதுலயு நமக்கு ஒரு லாப கெடக்கு அதனால அதே மெரி ஆள்கள நம்ம ஏனா நம்ப சைடுலே கண்டிப்பா இருப் பாங்க மாங்காங்றது இப்ப எல்லார் வீட்லய்மே காக்கிது
ம் ம்
அ ஆ போயி அங்க வாங்கிக்கிட்டு நம்ப வந்து அத மொத்த வியாபாரமா எடுத்து கிலோ வந்து நம்போ ஒரு லாப வச்சி வித் தோம்னா கண்டிப்பா நமக்கு நல்ல லாபமாருக்கு அது ஏனா இந்த நேரத்துல வந்து வத்தல் போடுறவங்க நெறய இருப்பாங்க
ஆமா
அவ்ங்லா அதிகபட்ச வாங்னாலே ஒரு அஞ்சப் பத்து கிலோ கொறஞ்சி வாங்க மாட்டாங்க பத்து கிலோ இருவது கிலோ அப்டி தா வாங்குவாங்க
ம்
அப்டிருக்கு போது நம்ப ஒரு மூட்டயே அசால்டா வித்துட்டு பேயிர்லா
ம்
ஒர் நா ஒர் நாளக்கி நம்ம பத்து முட்ட எடுத்தாலு ஆனா கொஞ்ச அலையணு ஒரே எடத்துல நம்போ வித்து வியாபாரம் பண்ண முடியாது
ஆமா
கொஞ்ச மெனக்கெட்டு நம்ம வியாபாரம் பண்ணோம்னா பண்ணிற்லா
ம்
அதுதா என்னோட ஐடியாவா இருக்கு அஅஅஅஅப் நம்ம ஊருக்கு ஒரு முப்பது கிலோமீட்டரு ஆனா அங்குட்டு ஒரு இதுருக்கு ஒரு மாந்தோட்டம் ஒன்னு இருக்கு பாத்து வச்சிருக்கே அவ்ங்கள்ட நா நம்பர வாங்கி கான்டக்ட் பண்ணி பேசிட்டா அவ்ங்க வந்து எல்லா அ ரகத்லயு மாங்கா இருக்கு அப்டிங்குற மரி சொல்லிருகாங்க அந்த தோட்ட புல்லாவே மாங்கா மட்டு தா வச்சிருகாங்க ஒரு ரெண்டு மூணு ஏக்கர் போல ஆ அவ்ங்களே அந்த தோட்டத்துக்கு வாசல்ல சிறு ஓர் ஒரு டேபிள் போட்டு விற்பனையு செஞ்சிட்டு இருக்காங்க அந்த ரோட்ல வண்டில போற மக்கள் வாங்கறதுக்காக
உம்
அவங்க கிட்ட இப்ப நம்ம மொத்தமா வாங்கனோம்னா நமக்கு இந்த தய த கமிஷன் தரகர் கமிஷன் இல்லாம நம்ம டைரக்டா வாங்கிக்கிலா
புரியுது புர்
அத வாங்கி நம்ம டெம்போல வச்சி வித்துக்கிலா அத நம்ம வித்தோம்னா கண்டிப்பா நமக்கு லாபோ உண்டு இல்ல
லாபோ கேடைக்கு அத விட மெயின்ல அந்த ஒ ஒ ரோட்ல விக்கிறத விட சில ஏரியாவ ரொம்பஸ அவ் ஒ ஒ உள்ளுக்குள்ள கிராமங்கள்ல உள்ளக்குள்ள பேய் வென்னா சில எடத்தில்லே எல்லா வண்டியே போகாத ஊரெல்லா இருக்கு வண்டியே போக முடியாத ஒ ஏடோ தெருவு அந்த மாதிரி எல்லா போகும் போது நல்ல வரவேற்பு இருக்கு இங்கெல்லா யாங்க வறது இங்க யாரும் வரமாட்றாங்க இங்க தாங்க வர்றீங்க நாங்க போற காலத் லயே அப்ப சொல்லுவாங்க நீங்க தாங்க வர்ரீங்க இங்கெல்லா யாரு வர மாட்டாங்க அப்டியே மெயின்லயே போடுவாங்க இங்க உள்ளுக்குள்ளயல்லா வர மாட்டாங்க அ வந்தா பத்து கிலோ இருபது கிலோ நாங்க வாங்குவோமாகா அப்டிமாங்க செரி அடுத்த தடவ வர்றாங்க அப்டின்னு சொல்ட்டு பாத்துட்டு போறது ம் அந்த மாரி ஏரியாவா நெறையா எடத்துல உள்ள போகணு ம்
கண்டிப்பா ஏன்னா அந்த மாதிரி ஊர்கள் எல்லா பாத்தோம்னா பஸ்ங்கறிறது ஒண்ணு ரெண்டு தா இருக்கு இப்ப காலையில ஒரு பஸ்சு சாயந்திரோ ஒரு பஸ்சு அப்டிதா இருக்கு அப்டிங்கு போது அவங்க வந்து வீட் வீட்ட விட்டு ஏன்னா வீட்ல ஆடு மாடு கோழி எல்லாமே வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க அதெல்லா விட் விட்டுட்டு ஒரு கட தெருக்கு போய் ஒரு பொருட்கள வாங்குறதுங்கிறது ரொம்ப செரமமா இருக்கு அவங்களுகெல்லா நம்ம போய் அ நம்ம நேரடியா கொண்டு போய் அவங்க வீட்டுக்கே நம்ம கொண்டு போய் கொடுத்தோம்னா அவங்க ஒ வே வாங்கிடுவாங்க ஏன்னா அவங்க தா வந்து இது மாரி வத்தல் போடுறதுல எல்லா ரொம்ப ஆர்வம் இருப்பாங்க
ஆமா ஆமா ஆ டவுன விட கிராமப்புறங்கள தா அதிகமாக இது இருக்கு அதுவிட
ஆ அதனால நம்ம அத ஏ இன்டீரியர் கிராமமா பாத்து நம்ம செலக்ட் பண்ணி கூட வியாபாரோ பண்ணலா
ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்கு வன் வெளியில டவுனுக்கு வர்ணுன்னா ரெண்டு கிலோமீட்டர் து வரணு அந்த மாதிரி ஊரல்லா இருக்கு அ ஒரு கிலோமீட்டரு உள்ளுக்குள்ள பஸ் கிஸ் எதுவுமே வசதி கெடையாது இன்னொரு மோட்ரு டூ வீலர் மட்டு தா போலா ஒரு கார் எ போலா ஒரு சின்ன ரோடு அந்த மாதிரி ஊர் எல்லா இருக்கு அந்த மாதிரி ஊரா பாத்துக்கல்ல உள்ள உள்ள போனோம்னா கொஞ்சோ வியாபாரோ கொஞ்சோ கூட வியாபாரோ பண்ணலா ம் ஆனா பேரோ பேசுவாங்க நம்ம ஒரே வெலைக்கு தா விக்கணு ரொம்ப அதிகமான வெலைக்கு விக்க முடியாது கிராமப்புறங்கள்ல ம் அ டவுனுக்கு போனா என்ன வெலைக்கு விக்குது நீங்க என்ன ஆமா அங்க எவ்ளவு விக்கது நீங்க என்னங்க இவ்வளவு சொல்றீங்க அப்டிம்பாங்க நம்ம பெருசா ஒன்னு ஆனா நம்ம மொத்தமா கொடுக்கும்போது நமக்கு ஒரு லாபோ கிடைக்கு அவ்ளோதா ம்
கண்டிப்பா கண்டிப்பா
ம்
அந்த மாதிரி இருக்கு அதுக்கு வந்து நம்ம குறஞ்சது வந்து ஒரு ஐயாயிரோ முதலீடு பண்ணா கூட போது வண் வாகனங்கள தவிர்த்து சொல்றே ஆ ஒரு ஐயாயிரோ ஐ ஹலோ